ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க என்னா திடீனு போன் பண்ணிருக்க
உங்க உங்களுக்கு கால் பண்ணணுனு நெனைச்சிட்டே இருந்த
ஆ நெனைச் நெனைக்கிற தவர
இருவத்தி நாலுக்கா இல்லக்கா சீரியஸாவே கால் பண்ணணுணு தா யோசிச்சுட்டே இருந்தே நேத் த்துக்கே பண்லானு நெனைச்சேன்னா இங்கெல்லா ரொம்ப மழையா இருந்துச்சு வீட்டுக்கிட்ட அதனாலதா கால் பண்ண முடியல
ஆ நல்ல மழையா இல்ல கம்மியாவா
மழல்லா ரொம்ப மழதாக்கா இப்போ கொஞ்ச மழ கால ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கு போல
சரி
ட்லி ஒரு மூணு வாட்டியாச்சு மழ வந்துருது
ஆ ஆ ஆ எங்க எங்க ஏரியால மழையே இல்லப்பா
அப்டிங்களா இங்க நல்லா மழ ஒரு வாரத்துல ஒரு மூணு நாளாச்சு மழ வந்துடுது
பரவால்ல உங்க ஊர்ல தண்ணி நிக்கிற மாரியாது மழ பெயுதே எங்க எங்க ஏரியால மழையே இல்ல
ம் ம் அதுவு இல்லாம இப்ப வெயிலு மே மாசல்லா இருந்த வெயிலுக்கு இப்ப கொஞ்ச அப்டி அப்டியே கொறஞ்சிட்டே வருது இல்லன்னுல்லா சொல்ல முடியல வெயிலு இருக்கு ஆனா மே மாசத்த கம்பேர் பண்ணும் போது இப்போ ஓரளவுக்கு ஓகேன்ற மாரி இருக் கு தாங்க முடியிற அளவுக்கு இருக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதா இப்ப கேக்குதாக்கா
ஆ இப்ப கேக்குது கேக்குது ம் சாப்டன் டி நீ சாப்டியா என்ன சமையல் இன்னைக்கி
இன்னிக்கி முருங்கக்கீர பொரியல் சாம்பார் சாதொ
ஓ உங் வீட்ல முருங்க மரோ இருக்கா எங்க வீட்ல இருக்கு எல்லா எடுத்துக்குறாங்க நா மட்டு என்னால எடுத் துக்க முடில
ஏன்கா
எங்க நான் ப விக்கிற எடத்துல்தா நா நா நா எனக்குன்னு தேவைக்கு மு முருங்க கீரபிக்க போவ பாத்த முருங்க கீரையே இருக்காது எல்லா பிச்சுடி போய்டுவாங்கா உள்ள ஆமா நா வச்சது நாந்தா நா தா அபார்ட்மண்ட்ல இருக் நான் செரி ஓகே அப்டின்ட்டு உட்டுட்ட எடுத்துகோங்க அப்டின்னு எடுத்தாச்சு நம்மொ எனக்கு மு ருங்க்கீர்ன்னா ரொம்பொ புடிக்கு ஏன்னா அதுல எல்லாமே இருக்கு சத்து ரொம்ப இருக்கு ஆமா கண்டிப்பா
ம் நீங்க வெச்சிருக்கீங்க உங்கள தவிர எல்லாரு அதுல பயன் அடையுறாங்க
ஆமா அதா நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் அதுதா என்னோட ஆசை
நல்ல ஆச நல்ல குறிக்கோல் அக்கா
ஆமா
ஆனா முருங்கக்கீரைலிமே நறைய சத்துருக்குக்கா
ஆமா கண்டிப்பா நா இங்கயே மாடி ஏ தோட்டம் மாரி வெச்சிரு வல்லாக்கீற வெச்சிருக்கன் அதுலே தோச தூத்துவே வல்லாரக்கீற தோச மாவுல மாச பசங்களுக்கு
ம் ம் சாப்டுவாங்களா
ஆ அதுலா சாப்டுவா அது நல்லாருக்கு அதுல பெருசா போட மாட்ட அத ஜீரகோ கொஞ்சொ இஞ்சி
ம்
எத அப்டி குடுக் அதுவு புடிச்சிருக்கு அது நல்லா சாப்டுவாங்க சாப்டுவாங்க
ம் ம் ம் ஒரு சிலர் சட்னி கூட அரைப்பாங்கக்கா
சட்னி
அ தொவையல் அரைப்பாங்கன் நெனைக்கிற ஒரு சிலர் வல்லாறை தொவையல் அப்டி
ஆமாமா வல்லார தொ இன்னொரு அது பேரு சொல் இன்னொரு தொண்ணூறு எ இது மாரி எல மாரி இருக்கு இந்த இது பேரு தூதுவல இல்ல ஆ ஐயோ நாள் அது தொவயல் அரைப்பா ஆ நீட் நீட்டா அது இருக்கு குச்சி குச்சியா நல்லா நீ பெருசா வளந்துன்னே போகு பெரண்ட பெரண்ட ஆ அதுவு வச்சிருக்கே ஆனா வச்சிருக்க வந்து இன்னைக்கு ஒரு ஒண்ணா கூட இல்ல தொழிலா
ஏன்
ஆஹ்
ஏன் பெரண்ட ஒருநாளும் தொவையலா அரச்சதில்லக்கா
ஏன்னா எனக்கு அது தெரியாது
ஓ இப்பதா நறைய இதுவு வந்துருக்குல்ல ஃபோன்லலா சொல்லி
வந்திருக்கு அது அரிக்கு ஆக்சுவலா அத பாத்து எடுக்கணு
ஓ ஓ ஓ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க
நான் ட்ரை பண்ணி பாத்தே ஒரு தர தொண்ட கவ்வா கவ்வ ஆரம்பிச்சிட்டு வொரு மாரியா சேரி கொக்கு வரல சரி நா அத ஒதுக்கிட்டே சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேல அப்படின்ட்டு அத ஒதுக்கி வச்சிட்டே சரி இருக்கட்டும் நம்ம போனாலே அம்மா
ம் ம் ம் அரி க்காம இருக்கிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்க நெனைக்கிறே அதை நல்லா வதக்கி செய்யணுமா இல்ல எதோ சொல்லுவாங்கக்கா
ச்சி பிஞ்சியா இருக்கணும் முத்தரா இருக்க கூடாது அந்த தோல நல்லா இது பண்ணணும் அப்டிதா பண்ணுனே ஆனா எனக்கு ஏன் அது ஆனுச்சுனே தெர்ல அது நானு அதுல அத இது அப்டியே விட்டுட்டே
ஒரு சிலர்லா அத நல்லா செய்வாங்கக்கா
அ அ அ
ம் அந்த இன்னு பீர்க்கங்கால கூட அந்த தோல் எடுத்து அதுல கூட தொவையில அரைப்பாங்க பீர்க்கங்கா ஆ பீர்க்கங்காய் தோலு எடுத்து அதுல தொவையில் அரைப்பாங்க புளியல்லா வச்சி
அதுவு ஓ நல்லாருக்கு ஆச ஃப்ரெண்டு இது குடுத்துருக்காங்க அதுமே நல்லாருக்கு
ம் ம் ம்
நல்லா செஞ்சிருக்கோ
இங்க அதெல்லா இருக்க மாட்டேங்குதுக்கா ஊர் சைடுனா அதெல்லா நல்லாவே கெடை பீர்க்கங்காருக்கூ இந்த பெரண்ட இந்த தூதுவலல்லா ரொம்ப ரேராதா கெடைக்குது
தூதுவா வந்துட்டு உ கடைல இங்க கஷ்டந்தா ஆனத்து பெரண்ட தா இருக்கே நானே நானே தொட்டி போட்டு வளக்கற
அங்க வளக்கறீங்கக்கா இங்கெல்லா வளக்க முடியாதுக்கா அங்கே கோழில்லா இருக்கா இதுவ் பண்ணிடுது செடிங்ல வளர விட மாட்டிங்து ஆ ஆமா
என்ன நீ கோழி வளர்க்கிரியா
ஆ ஆமா ஆமா வீட்ல அத்த வளக்கறாங்க அது வந்து கோழ் ம் கொடுத்தர்ரோ கொடுத்தர்ரோ அடிச்சில்லா சாப்பிடல்லா தர முடியாதா அக்கா
வளக்லாமா
வளக்கணு கோழி எல்லா வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல்லா இருக்கா உங்களுக்கு
எங்க நா நானே கிராமத்துல இருந்து வந்த ஆளுதா எனக்கு அது மேரி கோழில்லா இருக்கு எங்க வீட்டுல எல்லா வ வளர்த்துருக்கோ ஆடு வளர்த்துருக்கோ கோழி வளர்த்திருக்கோ மாடு வளர்த்துருக்கோ எல்லாமே இருக்கு கோழி எல்லா கோழி வளத்துக்கோ இப்ப கூட எங்க அம்மா வளர்த்துட்டுதா இருக்காங்க ஆடு இருக்கு நானே ரெண்டு ஆடு வாங்கி வுட்டுருக்கே
ம் இங்க ஊர்ல வாங்கி விட்ருக்கீங்ளோ
ஆமா நா கொஞ்ச ஒர்க் பண்ண அமௌண்ட் எடுத்து ஆ நான் ஒரு சேவிங் பண்ணி ஒரு ரெண்டு ஆடு வாங்கி வுட்ருக்கே
ம் ம் ம் அதெல்லாம் நல்லதுதான்க்கா
ஆமா இப்ப ரெண்டு ஒரு ஆடே ஒரு அவ்ளோ விக்கிது அமௌண்டு போடுறானுங்க அதுனால இது இது நல் ஆமா அதிகமா இருக்கும் நெறைய ஆடு இருக்குல்ல கொடி ஆடெல்லாம் இருக்குல்ல ம் இங்கெல்லாம் ஆடுங்கள்லாம் அந்தளவுக்கு இதா இல்ல
ம் ம் ம் ஆனா அத நம்ம சரியா பராமரிக்கணுல க்கா
ஆமா ஆமா கண்டிப்பா
பராமரிப்புன்றது சரியா இருக்கணும் அதுக்கு
அடு அது போ அது போடணு இப்ப இப்ப கோ கோழிலா அடுத்தவங்க வீட்ல போயி சி அது சீண்டி வச்சிரும் அதுக்கு சண்ட போடுவாங்க அதெல்லாருக்கு ஆடு அடுத்த ஊட்டு கொல்லை உள்ள பூந்துரும்
ஆமா ஆமா அதுக்காக தான் நம்ம ஆடு ஓட் ட்டிட்டு போனோனா அது கூடயே இருந்துட்டு கூட்டிட்டு வந்துட்ணும் ஆமா மாடு ஆடுல்லா வச்சிருந்தா அப்டிதான் பராமரிப்புன்றது கரெக்டா இருக்கணு அதுக்கு தீவனம் வைக்கறதுலருந் து அத பராமரிக்கிறதுலருந்து அத பாதுகாக்குறதுலருந்து எல்லாமே நம்ப சரியா இருக்கணும்
ஆமா ஆமா கண்டிப்பா
பண்ணி நம்ம நல்லா வளத்தோண நல்லா ப்ராஃபிட் பாக்கலா
கண்டிப்பா இப்ப எங்க எங்க ஊர்ல இங்கேருந்து டவுன்லேருந்தே வந்து கிரா கிராமத்துலா ஒரு பெரிய பண்ண மாரி வச்சு அதுல வந்து அவங்க ஆ பண்ண மாரி வச்சு அதுலே சம்பாரிக்கிறாங்க
ஆமாக்கா அதுல இப்ப ஒரு மாடா இருந்தாலுமே அதுல பால் கறக்கறதா இருக்கட்டும் ஒரு தயிர் போட்டு அந்த தயிர்லருந்து நெ வெண்ண தயாரிக்கிறது எல்லாமே ஒரு இதுவுதான் நம்ம உற்பத்தி பண்றத பொறுத்துதான அதெல்லாமே
ஆமா
நல்ல ஒரு வெளச்சல் எதுவ தாண்டுனதுமே அத வித்தோன்னா அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபந்தான்
ஆமா அமாடு அத தாண்டி விக்கிது இப்பல்லா அவ்ளோ தாண்டி விக்கிது காஸ்லாம் பாத்தினா ஒரு லட்சத்துக்கு மேல போது
கோழியுமே ஒரு சிலர்லா உர் உள்ளலா அந்த நாட்டுக்கோழி முட்ட அதெல்லா விப்பாங்க ஒரு முட்டையே எப் ஃபஸ்ட்டெல்லா எட்ருபா இந்துச்சு அப்ற பத்துருபா போயி இப்ப பதினஞ்சுருபா கிட்ட விக்கிறாங்க நாட்டுக்கோழி முட் ட்டலா
ஆ பரவால்ல அந்த மாரிருக்குது
ம் ம் ஆமாக்கா
அப்ப ஒனக்கு ப்ராஃபிட் வரு இப்ப கோழி வளக்குறதல
ஆமா நெறைய பிராஃபிட் வரு கோழி முட்ட அடகாத்து வச் சொன்னா அந்த முட்டைய போட்டு குஞ்சு பொரிச்சி அதுல திரும்ப நெறைய கோழிங் ங்ள வளத்து அப்டே ஆமா பெரிய கோழி பண்ணை எதாச்சு வக்லாமான்னு கூட யோசன வரு ஒரு ஒரு நேரோ
நானே ஆட்டுப் பண்ண வே வெளக்லாமான்னு ஒரு யோசன வந்துச்சு எனக்கு ஒரு காலத்துல
ம்
எங்க நம்போ இது வளர்க்கறது நம்போ கொஞ்சோ இதுல சே சிட்டிலருக்கோ இங்கிலா ஆட்டு பண்ணலா வக்ககுடாது
நியாமாக்கான்
அதனால நம்ம அப்டியே அந்த என்னுடைய ஆசைகள்ல அப்டியே நிராசையா மாறிட்ச்சு
ம் இப்ப நம்ப ஆட்டுப் பண்ண வக்கிறோ அப்டின்ற பச்சத்துல நமக்கு அது செரியான மேய்ச்சல்க்கு எட இருக்கணு என்னக்கா சொல்றிங்க மேய்ச்சல்க்கு எட இருக்கணு அக்கா இந்த ஒரு நிம்ஷ இருக்கீங்ளா நா பண்ற
சேரிமா சேரி